ஹலோ என்ன பண்றீங்க
இதானே இருக்கோ
என்ன என்னமோ திங்கிர மாதிரி தெரியுது
பேர்ச்சம்பளம்
அதென்ன வி வீட்ல உக்காந்துட்டு இதுதான் சாப்டுட்டு இருக்குவே
ஆமா மேம்
உம் பிரான்ஸ் தெர்ல
நீங்க என்ன மேம் பண்றீங்க
நாங்களும் பண்ணோம் சார் உங்களை புடிக்கவே முடியல இன்னக்கிதா புடிச்சுருக்கோம் அதனால நீங்களே கொஞ்சம் சொல்றீயலா
உம்
ம் ரொம்ப பிஸியா இருக்கியா
சின்ன இல்ல
உம் பெற பசி
இப்ப ஒரு இங்க ஒரு அக்காட அகாடமி மாதிரி ஆரம்பிச்சிருக்கு புபட்பாலுக்கு உங்க மையனை இப்போ சேர்த்த விடறீங்களா
என்ன கடனி
ஃபுட்பால்
அவன் தம்பிக்கு என் வயச இப்ப மூதான் ஆ இருக்கு அதுக்குள்ளுமா கிளாஸ்
ஊலவாவேன் இன்டரஸ்ட் இருந்தா விளையலாம்
மூணு வயசிலேவா விழுந்து விழுந்துட மாட்டாங்களா
புட்பால் வராதே விழுகுறது தானே
அதுக்கலம் மூணுவயசு
அதை பத்தி ஃபுட்பால்னா என்னன்னங்க கஷம் சரிம்மான்னு கேடறேன்
ஏன் தெரியுமே
உம் வேளமோ அடி பண்ண அந்த அளவுக்கு பெரிய சும்மா கொஞ்சம் பேசிக் தெரிய வைக்கிறது அவ்வளவுதான் விர
பரவில்லைய மூணு வயதிலேயே பேசிக் தெரிய வைக்கிறீங்களே
உஹம்
அதனால தான் சார் மிசியோ
ஆமா
ஜெரி ஜெரி ஜெரி
உம்
செரி பாப்பம்
அதா உங்கள கொண்டு வந்து விடல
உம் செரி எவ்ளோ பீஸ்
பீஸ் ஐநூறு ரூபா மாசம்
நீங்க தா கோச்சா
நான் கோச்சில என்னோட ஃப்ரெண்ட் இருக்காப்புல
நெஜமாலே மூணு வயசுல சேர்த்துக்குவால ப
சேத்துக்கிறேன்னா ஃபுல்லா அவங்களுக்கு வெளியூறு கூடி அந்த மாரிலா கடையாது பேஸிக்கு ஒ ரன்னிஙு ஒது சும்மா அதாவது இப்பலந்தே கொண்டு வறோம் இதுக்கு வயசு வந்து ஓகேதான் உங்க விருப்பம் இருந்தா நீங்க சேலாம்
சேர் சேர்
ஆஹ் ச மூணுவயஸ் உள்ள ஒரு தெரிஞ்ச பிள்ளைங்க இரண்டரை வயசுல வர்றாங்க செய்றாங்க அது சும்மா பேஸிக்கா சும்மா சின்ன பசங்க ஒரு நாலஞ்சு பேர் இந்த பிளே ஸ்கூல்ல எப்படி இருக்க அந்த மாரி அவங்களுக்கு கத்துக் கொடுக்கற பேசிக்கா பால் லா பெரிய பசங்கள பாத்து அவங்களா வெளையாட ஆரம்ப பா உம் அது வெளிநாட்டுல அப்படித்தான் சின்ன பசங்க முற விளையட ஆரம்பிச்சிருவாங்க சின் பிள்ளைலருந்தே கத்து கொடுப்பங்க உம் அவங்களுக்கு ஆட்டாமெட்டிக் கா வர ஆரம்மிச்சிரும்
பரவால அப்ப கேட்போம் கேட்டுட்டு சேப்போம் ஆனா இவே விளாடுவானா தெரில எனக்கு
இப்டி வந்து பேரன்ட்ஸ் எல்லா பேரண்ட்ஸ் நெனச்சா எந்த பிள்ளைமே விளாடாது
அதுக்கு இல்ல நாங்க விட விட்டுட் தான் விழு ந்தான்ன என்ன பண்றது அவன் சொல்றதே கேட்க மாட்றான் வீட்டுல
அது பிள்ளைங்களாவ ஸ்கூல் போகும் போது வீட்ல சேட்ட பண்ணற மாரி ஸ்கூல் போகும் போது சேட்ட பண்ணது ஸ்கூல்லல சேக்க தானே செய்யனும் அப்பா இங்க கண்டிக்க அது மாரி எது மாரிதேன்
சேர் சேரி ஓகே
அப்புறந்தா விடுங்க ஒண்ணும் தப்புல ஒரு ஒரு எப்படி சொல்றது உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமான கேம்து ஓடி அடி விளையாடுறது ஆஹ்
சரி நான் கேக்குேன்லேடிீஸ்மா இல்ல ஜென்்ஸ்மண்மா
என்ஸ் மட்டு்த ஐலஷ கனும் நாங்கங்களுக்கு வல்ல இன்னும் அவங்க கொண்டு வரல இங்க
சரி சரி கேட கே கேட்டுட்டு வேனா சொல்றேன் வேறால் யாரும் கேட்டு தானும்ன்ன சொல்கிறன்
உம் கேட்டுட்டு சொல்லுங்க
மன்சி வைகண்டடா
ஆமா மந்த்த்லி பதின்
சரி ஓகே சொல்றேன்
ஆஹ
உம் வேற எதுவும் கோச்ச சென்றங்க ஆரம்ப தெல
இல்ல புட்பால் மட்டும்தான் புட்பால் மட்டும்தான் நம்மளுக்கு மெயின் அதுல இருந்து நம்ம நம்ம புட்பாலல வந்து வெளில நிறைய பேர் ஒருருக்கா அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு ஒரு இது இல்ல ஒரு ட்ரைனிங் செலக்ஷன் மேச் இது மாதிரி நாம் அனுப்பிடுவோம்
சரி
வளர வளர ஹாஸ்டல இங்க தங்கி ஃப்ரீயா படிக்கக்கு எல்லாமே சொன்னங்க
ஓ உங்க இதுல இருந்து புட்பால் டீம்ல இருந்து
புட் பால்ல புட்பால் பேசி சொல்லிடுமா எங்க செலக்ஷன் வப்பாங்க வெளூர்ல எங்க வெளியூர் கூட்டி போவோம் அங்க இருந்து இது பண்ணுவாங்க ஆஹ் நிறைய அந்த மாதிரி இருக்கு ஆஹ் உங்களுக்கு வந்து இது வந்து படிப்பு பிளஸ் ஆஹ் ஓகேதான் இங்க விளாட வச்சாலே ஓரளவுக்கு அதுக்கப்புறம் ஒரு குட்டு அளவு படிப்புட்டு எல்ல ஆம் போது நீங்க வேணா ஸ்டாப் பண்ணிக்கலாம்
ஆ ஓகே ஓகே சரினக்கி கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்றேன் ஆமா ஆமா அது உள்ளது நல்லா த கத்துக்கிட்டாலும் நல்லது தான பாப்போம் கேக்றேன்
உம்
ம் ஸ்கூலு எப்போ டைமிங்னா ஸ்கூலுக்கு போகனும்ல
ஸ்கூல் லீவப்ப இப்ப ரொம்ப குட்டி பிள்ளைங்களுக்கு வந்துஹ் சனி சண்டேஹ சேட்டர்டே அன் சண்டே டைமிங் வந்து மார்னிங் ஈவினிங் சில சமயம் நடக்கும் ஆஹ் செவன் தேட்டி டூ ஆஹ் ஒன் அவர் தான் எயிட் தேர்டி ஆஹ் ஈவினிங் நடக்கும் சில சமயம் சின்னகுழந்தைங்கனால ஒரு ஒரு இது மட்டும் வச்சாலும் அதாவது ஒரு நேரம் மட்டும் வச்சாலும் வப்போம்
ஆஹ்ஹ் சேரி சேரி சேரி நான் கேக்கிறேன்
உம்
கொண்டாந்து விட்டு பாக்குறேன் ஃபர்ஸ்ட் என்ன பண் ரெண்டும் உம் சேரி அது மாரி லேடிஸ் கூட இருந்தா சொல்லுங்க சின்ன பிள்ளைகளுக்கு
உம்
உம்
கண்டிப்பா சொல்றோம்
சேரி சேரி
ம்
உங்க டீம்ல இருந்து நறைய பேர் போய்
நறைய பேர் போயிருக்காங்க வெளியூர் வெளியூர்ல போய்ப் இப்ப தங்கி படிச்சிருக்காங்க
ஆஹ்
உம்
ஃபுட்பால் விளையாட்னா என்ன யூஸ் இருக்கு இதுல
குடுக்கறனால எங்களுக்கு வந்து அவுங்க கத் கத்து கொடுத்து வெள்ல போறதுனால வெள்ல போய் கத்துக் குடுக்கிறது எங்க பொறுப்பு கத்துக்கிறது அவுங்க பொறுப்பு தானே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆஹ்
இல்ல இதுனால நமளுக்கு என்ன யூஸ்ன்னு கேக்குறேன்
ஃபுட் பாலால என்ன யூஸ்னா எப்படி சொல்றது ஆஹ் அந்த ஒரு இப்ப ஒரு நல்ல விளையாண்டா நல்ல பிளேயர் ஒரு பெரிய டீம்ல செலக்சன் ஆகுறாரு அப்ப அந்த டீம்ல இருந்து எடுத்துக்குவாங்க இந்த மாரி உள்ளது அந்த டீம்ல இருந்து அவன் அடுத்து படிச்சுக்கிட்டே நல்லா போன டீம் புடிச்ச எடுத்துக்கிட்ட அவனு ஒரு எப்டி ஒரு ஜாப் வாங்கி குடுப்பாங்க கவேர்ந்மேன்ட் ஜாப் ஏதாச்சும் ஒரு ஜாப் வாங்கி கொடுத்துருவாங்க ஆஹ்
சேரி சேரி
அவங்க வந்து ஒழுக்கம் ஃபர்ஸ்ட் மெயின் காரணம் ஃபுட்பால் கத்து இப்ப ஒழுக்கம்தான் கத்து கொடு உம் டிசிப்ளின் ரொம்ப எந்த பழக்கத்துக்கும் போறதுக்கு வழி இல்ல உம் டிவி பாக்குறதோ செல்லு பாக்குறதோ எங்களோட மே வெரிய இதுதான் இப்ப ரொம்ப பிள்ளைங்க செல்லுனால ரொம்ப பாதிச்
ஆமா மா எங்க வீட்ல இருந்தாலே செல்லு
சொல்லு டிவி தேன் இப்ப நிறைய பிள்ளைங்க அதனால பெரிய வாய்ப்பு நிறைய இருக் இப்போ இதுல இருந்தது வெளிய கொண்டு வரணும்னா இவாங்க வந்து பலைய முன்னாடி பே விளாண்டோ வெளில அது மாரி இப்போ சாயந்தரோ வந்தா இங்க நம்ப ஃபுல்லா கோச்சிங் தானே விளாடுவோ பண்ணுவோ அல் இப்ப மேச் பாக்கறத்துக்கு மேச் இச்சுன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு மேச் இருன்ச்சினா மேச் பாக்க கூட்டி போ போவோம்
ஆஹ் ஆஹ் சேரி சேரி டைமிங்ளா செட் ஆகுற செல்ல பாத்துக்கிட்டே எப்டி சொல்றா இப்பதே ஸ்கூலுக்கே சேர்த்திருக்கே அனால டைமிங் பாக்கணு அவனுக்கு செட் ஆகுதானு பாப் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நா செ உம்
சேரி உங்க வீட்டுக்கு வந்தேன் பக்கத்ல உள்ள குழந்தைகள் இந்த மாரி இருந்தாலு சொல்லுங்க
ஆஹ் சொல்றே ஓ நிறைய பேருக்கு ஃபுட்பாலு பத்தியே தெரியாதுல
தெரியா
ஆமா இப்ப தெரியாதுக்குள்ள நீங்களே எக்ஸ் பிளான் பண்ணுறிவீங்களா
வெளாண்டாலே ஆட் டமெட்டிக்கா உங்களுக்கே புடிச்சிரு நம்ம ஏ வெளாட்றனு ஒரு இது வந்துரு உங்களுக்கு அடிபடும் நெனச்சம்னா எந்த ஒரு விஷ்யம் நடக்கும் ந நெ எல்லா பிள்ளையிலு வீட்லயே இருக்க வெளாடும்போது அடிபட தா செய்யு
ம் ஆமா சேரி பாப்போ நா கேட்டுக்கிட்டே என்னன் சொல்றே உங்கட்ட
அது இன்னோ உங்களுக்கு என்ன கேம் புடிக்குதோ அது அனுப்புங்க அடிபடமா செஸ் இருக்கு கேரம் போட்ருக்கு உங்களுக்கு என்ன புடிக்கு அனுப்புங்க அது உங்க விருப்போ எங்க இதுல நாங்க வந்து து நாங்க அதுல கொண்டு வரனு நாங்க ஆசப்பறோ அதனால சேக்குறது சேக்காதது உங்க விருப்போ
சேரி ஆமா நீங்க சொன்ன மாரி அதுகளுக்குனு ஒவ்வொரு டீம் இருக்கு ட்ரீம் அதுகளுக்குனு ஒரு ட்ரீம் இருக் அதுல ஆச இருக்கு அதுகளுக்கு ஆனா இவெ மூணு வயசுல என்ன ட்ரீம் இருக்க போது அவெ எல்லா வெளாட்டு ஒன்னா தா பாப்பே மொத்தத்துல சொல்ல போனா
ஃபஸ்ட்டு என்னைக்குமே எந்த ஒரு விஷ்யமே நம்ம ஒரு வழிகாட்டுவோ ஃபஸ்ட்டு அப்ப தாய் தகப்பெ வழிகாட்னாதே புள்ளைய வளர முடியு வழிகாட்டாம எந்த ஒரு வி ச்யமா வழிகாட்டாம செய்யவே முடியாது உங்களுக்கு என்ன ப்ரச்ன உங்களுக் தம் ஃபஸ்ட்டு கேக்கனு உங்ளுக்கு என்ன விருப்பம் கிரிக்கெட் விளாட விருப்பமா கிரிக்கெட்கு அனுப்புங்க ஆனா எனி ஒன் கேம் எதாது ஒரு கேம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து படிப்பு ரொம்ப முக்கியொ எஜிகேஷன் முக்கியொ
உம் அப்டிதா யோச்சுதே ஏ பொண்ணையு டான்ஸ் கிளாஸ் அவ ஆசப்படுறால்லொயோ மொதல்ல அவ போனா அவளுக்கு புடிச்சிருந்துச்சு ஆனா கொரோனா வந்தோனா அவள நிப்பாட்டிட்டோ அப்புறொ திரும்ப அவளுக்கு புடிக்கு டான்ஸ் புடிக்கும்னு தெரிஞ்சு இப்ப நாந்தே ஏ வழில கொண்டொய் விடலான் சொல்ட்டு இப்பதே கிளாஸ் போய்கிட்ருக்கா அந்த மாரி இவனுக்கு எது பிடிக்குது தெரியனுல்ல கொஞ்ச தெரிஞ்சுச்சினா அதுலேய் கொண்டய் இன்ட்ரெஸ்ட் டா விட்டுட்டோம்னா மேகொண்டு அவனுக்கு புடிச்சதலு விட்டோம்னா இன்னு இன்ட்ரெஸ்ட்டா இருப்பியா அதையோச்சு இருக்கு வேற ஒன்னு கெடையாது பாப்பாவுக்கே பாவொ ஆ ஹா நார்மலா வீ ட்ல இருந்தாலே பாலாஜி ‌வீடுதே தெரியு பால் பாலாஜி வீடுதே தெரிவியா அதுனால கொண்டாந்து விட்றோ நீங்க என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ நல்லா சொ சொல்லி கொடுங்க அவன் விளான்டானா இன்ட்ரெஸ்ட் எடுத்தானா மேகொண்டு மேகொண்டு அதையே கத்துக்க வச்சுர்லாம் அம் சின்ன பிள்ளைக விழுகாம பண்ணாம பத்திரமாக பாத்துக்கங்க
ம் அது அவங்களவுக்கு அவங்க பெரிய ஆள் குடுக்குற மாதிரி நாங்க ட்ரைனிங் கொடுக்க மாட்டோம் நாங்க இப்ப வந்து இப்ப செல்ல வெளில படிக்கவாவது நீங்க செல்லு யூஸ் பண்றதுனா சொல்றீங்கனா கொண்டு வந்து விடுங்க அதுலேந்து வெளிய கொண்டு வாங்க இப்படித்தான் குழிக்கு கொண்டு வர முடியும் பிள்ளைைய உம்
விளாண்டிச்சுங்கன்னா மறந்துடுங்க செல்ல
டயட் ஆயிரும் தூங்குவாங்க
சரி சரி நா வோ அப்பாட்ட கேட்டுட்டு உங்களுக்கு அப்புறம் கால்
ஆஹ் சரி
ம் சேரி சேரி போலா